ஹலோ
ஹலோ
அப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எல்லா எப்டி இருக்காங்க
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க அப்புறம் சமையல்லா ஆயிடுச்சா
சமையல் ஆயிடுச்சுங்க இப்போதா ஒவ்வொன்னா செஞ்சுட்ருக்கே
ஓ செரி ஓகே ஓகே ஏனா அதுதா பெரிய வேல எனக்கு ஆயிருச்சு
ம் ஆமாங்க சமைக்கிறதா ஒரு பெரிய வேல காலையில சாப் டிஃபன் செஞ்சுர்னு மத்தியானோ சாப்பாடு செய்யணு நைட்டு டின்னர் செய்யணு அதே ஒரு யோசிச்சு யோசிச்சு மண்டையெல்லா விதிக்கிற போல் இருக்கு
ஆமாங்க டெய்லியு இது ஒரு வேலையா போச்சு காலையில இருந்து நைட்டு வரைக்கு கிச்சன்லே நம்ம முழு நேரமா அங்யே உக்கார்ர மாரிதா இருக்கு சொல்ல போன
ஆமாங்க வீட்ல வேற ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதி சமைக்கணு ஒருத்ருக்கு சப்பாத்தி வேணு இன்னொருத்ருங்ளுக் பூ இப்டி வேணு ஒருத்ருங்ளுக் மசாலா வேணு இன்னொருத்துருங்ளுக் மசாலா வேண்டா தக்காளி சட்னி வேணு அப்டிங்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரில
ஆமா எல்லா வீட்லி இதேதா அ பூரினா சப்பாத்தி ஒருத்தங்க கேப்பாங்க இதுல ம்க சப்பாத்திக்கி சாம்பாரு மசாலா வெச்சாலு சாம்பார் வேணும்பாங்க ஒருத்தங்க தக் காளி சட்னி வேணும்ப்பாங்க எல்லா எது கேக்குறாங்குளோ அத செஞ்சா எது இல்லயோ அதுதா வேணும்ப்பாங்க
அ ஆமாங்க
நம்மளுக்கு ம் ம் மனசு கேக்காது செரி கேக்குறாங்க அது கொழந்தைகள்ல்லா கேட்டாங்கனா வேற வழியே இல்ல கேக்குறாங்க எப் இதுக்கு சாப்புட்றதே பெருசு இதுல வேற இது இப்புடி வேற சொல்ட்டாங்களா செய்வோன் சொல்ட்டு செய்ய ஆரம்மிச்சற்றோ நம்புளு
ம் ஆமாங்க மத்தியானத்திக்கு பருப் சாம்பார் வச்சொன்னா டெய்ல்யு சாம்பாரே வெக்கிறியா அப்டின் கேக்குறாங்க
ஐயோ இது ஒரு பெரிய பிரச்சனயா இருக்கு சாம்பார் வெச்சா டெய்லி சாம்பாரான்ருவாங்க வேறெதாவ்து செஞ்சம்னாலு அதுக்கு எதாவ்து ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க
இ வேற பச்ச பய்ரு வெச்சோ அப்புடினா எதுக் இது வக்கிறீங்க சாம்பார் வச்சிருக்லால்ல காயல்லா போட்டு அப்டிங்கிறாங்க
அப்டிம்பாங்க ஆமா என்னைக்கி சாம்பார் இல்லயோ அன்னக்கிதா சாம்பார பத்தி கேப்பாங்க
ம் ம் ஆம் வாங்க என்ன பண்றதுனே தெரில உங்ளுக்கு எதாது ஐடியா இருக்கா சாம்பார் இல்லாம எதாவ்து செய்யலா அப்புடிங்கிறது எதாது இருக்கா எத்னா
சாம்பார் இல்லாம எதாவ்துன்னா ஒரு சிலருக்கு அந்த காரக்கொழம்பு புளி கொழம்புல்லா புடிக்கு ஒரு சிலருக் புடிக்காது ஆனா அதுன்னா கொழந்தைக்கு கொஞ்ச விரும்பி சாப்புற்றாங்க சில நேரங்கள்ல அதுவுமே அவாய்ட் பண்ணிற்றாங்க நம்ம செரி இதுவே இப்புடியே போயிட்ருக்கு ஒரு வெரை தி ரைஸ் மாரி ஃபாலோ பண்ணலான் பண்ணம்னா அதுவுமே நம்முளுக்கு பிரச்சனையாதா போய் நிக்கிது அதுலிமே வந்து ஒவ்வொன்னு ஒவ் ஒவ்வொரு விதமா கேப்பாங்க தக்காளி சாப்பாடு பண்ணம்னா தக்காளி சாப்பாட்லியே பிரியாணி மாரி பண்ண சொல்லுவாங்க நார்மலா நம்ம ரைஸ் வடிச்சுட்டு செரி தாளிச்சு குடுத்துர்லான் தாளி சம்னா எனக்கு இந்த இது வேண்ட அது வேணும்பாங்க அதுலியே கலர் வேற இது பண்ணி வச்சுக்குவாங்க ஒன்னா நம்ம தெரியாம லைட்டா மொளகாத்தூள் போட்ருவோ அது ஒரு ஆரஞ்சு கலர்ல வந்துரு எனக் இது வேண்டா யெல்லோ கலரே தா வேணுன் நிப்பாங்க ஆனா மஞ்ச கலர்ல செரி அடுத் நாள் போடம்னா அன்னக்கி செஞ்சியே அதுதா நல்லாருந்து எதுக்கு மஞ்ச கலர் கொண்டு வந்த இது வேண்டா அப்டிம்பாங்க இதுவே பெரும் பிரச்சனயா இருக்கு
அமாங்க வெரைட்டி ரைஸ் செஞ்சா எங்க வீட்ல யாருக்குமே புடிக்காதனால வெரைட்டி ரைஸ் பக்கமே நா போறது கடையாது டெய்லி சாப்பாடு கொழம்பு ரசோ பொரியல் அப்புளோ கண்டிப்பா இது எல்லாமே வேணு உங்ளுக்கு வெளிய வரதுக்கே மூண் மணி ஆயிரு எல்லா சமைச்சி வச்சுட்டு அ பாத்ரல்லா கழுவி பண்ணிடு வரதுக்கே மூண் மணி ஆய்ரு அதுக்கப்புற ரெஸ்ட் எடுக்லான் பாத்தா கொழந்த எந்திரிச்சிரும் என்ன பண்றதுன்னே தெர்லைங்க ஈ சியா ஏதாவது ஒரு இருக்கா அப்டின் சொல்லி நானும் யூடியூப்லல்லா பாத்துட்டே இருக்கன் ஒண்ணு கெடைக்கவே மாட்டிகிது
இல்ல நீங்க கேக்கறத பாத்தா பேஸ்புக்ல ஒண்ணு வந்தது ரெண்டே நிமிஷத்துல வந்து சமைக்கிற மாரி எதாவது இருக்கா அப்டிங்கிற மாரி தேடும்போது ஆ அவுங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நா ஹோட்டல்ல போயி வாங்கிட்டு வந்தா கூட இருவது நிம்ஷம் ஆகும் ரெண்டே நிமிஷத் துல சமைக்கிறது என்ன கேட்டுருக்க
ஆமாங் ஏ இன்னொன்னு யூடியூப்லலா போட்டுருக்காங்க என்னா அஞ்சி நிமிஷத்துல சிக்கன் செய்வாங்கலாமா அது எப்டிதா அப்டி பண்றாங்கன்னே தெர்ல ஆனா நம்ம பண்ணா வீட்ல நல்லா இல்லைங்கிறாங்க யூடியூப் பாத்து பாத்தாங்க அப்டின்னா ஐயோ சூப்பரா இருக்கே இந்த மாரி செஞ்சிக்குடு அப்டிங்கிறாங்க ஆனா நம்ம செஞ்சிக்குடுத்தா புடிக்க மாட்டிகிது
ஆமா ஆமா அது வந்து சிக் கன்னாலே நல்லா பாயில் ஆகணும் அஞ்சி நிமிஷத்துல செஞ்சா அது எப்டி அது பாயில் ஆகறதுக்கு டைம் எடுக்குல்ல
ம் ம் ஆமாங்க அப்புறோ நீங்க என்ன உங்க வீட்ல என்ன செஞ்சிங்க இன்னிக்கி
இன்னைக்கி பருப்பு ரசம்தா லன்ச்சிக்கு காலையில வந்துட்டு நாங்க அவல் பண்ணிட்டோம் அதுலயே இனிப்பு காரம் பண்ணிட்டோம் அதுலயே கொஞ்சம் மாத்தி மாத்தி சாப் ட்டுடாங்க கொழந்தைங்க எல்லா
அவுளு எல்லாம் சாப்டுவாங்கள எங்க வீட்ல அவுளே தொட மாட்டாங்க அவுள் வந்து என்னமோ பிளடு உரியுன் சொல்லி சொல்லி எங்க வீட்ல அவுலே சாப்ட கூடாதுன் சொல்லிட்டாங்க
அப்டில்லா இல்லைங்க அதுவும் நல்லதுதா ஹெல்த்துக்கு நல்லதுதா அவுல் சாப்பறதும் நல்லதுதான் சொல்லுவாங்க
அப்டிங்கிளா
ம் ஆமா ஆமா நல்லது தா அவுல் சாப்பறதும் நல்லதுதான் சொல்லுவாங்க அது ரெகுலரா பண்ண மாட்டோம் மந்த்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் பண்ணுவோம் சாட்டடே அந்த மாரி டைம்ல வந்துட்டு பண்ணுவோம்
ம் ம் நா அவுல் சாப்ட்டே ரொம்ப நாளாச்சிங்க ஏனா இவங்க செய்ய கூடா இ எங்க வீட்ல இப்ப வரைக்கும் நா செஞ்சிட்டு இருந்தே இங்க வந்தொன்னே டோட்டலா சேஞ்சி இவங்களுக்கு என்ன புடிக் கிதோ அதுதா செய்னும் நம்ம விருப்பட்டு ஒண்ணு சாப்பறக்கு இருக்காது
ஆ
ம் அவுல் அவுல்னா ரொம்ப புடிக்கும் அவுலா நா கொஞ்சம் விரும்பி சாப்டுவே ஆனா அது சாப்பறப் போ இங்க இல்ல நமக்கு தனியா செய்யனுன் நெனச்சா என்னடா ஒருத்திக்காக செய்யனுமா அப் டின் சொல்லி தோணுது
இப்ப வந்து கொழந்தைக்கு சாப்பறதுனால தா நாங்களும் செய்யறோம் இல்லன்னா செய்ய மாட்டோம் எனக் கு வேண்டியனு செய்ய மாட்ட அவரு வந்து சாப்ட மாட்டாரு சி ஒரு ஆளுக்கு வேண்டி செய்யறதா ஏன்னா இனிப்புன்னா இனிப்பு வந்துட்டு நம்ம நல்லா நாட்டு சக்கர தேங்கா பொட்டுக்கல்ல பவுடர் பண்ணி போடுவே நானு
அது எப்டி இனிப் இல்ல அது எப்டி இனிப்பா அவுல் செய்வீங்க
ஊற வ இத ரெண் ஒன்னாவே ஊற வச்சரது ரெண்டுமே காரத்துக்கும் இனிப்புக்கும் ரெண்டுமே சேத்து ஆ நல்ல நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி எடுத்து வச்சட்டீங்கன்னா அது நல்லா தண்ணி எல்லாம் வடிஞ்சி நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சிருணும் நல்லா பள பளன் ஆயிரு அதுக்கப்றமா அதுல அ‌ தேங்கா எவ்ளோ அவல் போட்றோமோ அதுக்கு தேவையான அளவு நல்லாவே தேங்காவயு போட்டுக்லா நாட்டு சக்கரையு நெறயாவே போட்டுக்லா போட்டுட்டு பொட்டுக்கல்ல வந்துட்டு நம் தேங்காய விட கொஞ்சொ கம்மியா ஒரு அர மூடி தேங்கா போட்டொம்னா அதுல பாதி அளவு பொட்டுக்கல்ல ஆ மிக்சில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதையு இதுல போட்றனு ஏலக்காயு பவுட்ரு பண்ணது ஆல்ரெடி இருந்துன்னா அத அதையு உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு சூப்பரா இருக்கு தேவப்பட்டா நெய் ஊத்தி குடுக்லா கொழந்தைங்க சாப்புடுவாங்கனா குடு க்லா இல்லைனா அப்டி கூட சாப்டுக்லா
அப்டின்னு இது வெள்ள அவுலா இல்ல செகப்பவுல் அந்த
பியு செகப் பு செய்வோ இன்னைக்கி செகப்பு செஞ்சோ செகப்புன்னா கொஞ்ச நேர ஊறவெ க்கனு ஆமா அது கொஞ்ச ஹாடா இருக்கு அ கொஞ்ச நேர ஊற வக்கனு அது வந்து உங்களுக்கு அந்த ப்ரவுன் ரைஸ் இருக்குல்லியா கடைல வச்சுருப்பாங்கல்ல மட்ட அரிசினு அந்த மாதிரிதா இருக்கு உங்ளுக்கு அதுல எப்பிடி உங்களுக்கு அயன் அதிகமா வருன் சொல்லுவாங்கல அத சாப்ட்டா மட்ட அரி சி அதே இதுதா உங்ளுக்கு இது நல்லதுதா இது சாப்புறதுனால இது வந்து நீங்க தாளிக்கிறதுனாலு தாளி ச்சுக்லா ஒரு சிலர் புளிசாத மாரியே செய்வாங்க தாளிக்கிறதுமே
ம்
ஆ இல்ல நம்ம சும்மா நாங்க சும்மாதா தாளிப்போ ஆ கடுகு கருவேப்புல வெங்காயொ பச்ச மொளகா எல்லா போட் தாளிச்ட்டு அதுக்கப்றோ இந்த அவுல போட்டு சூடு பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துர்றது அவ்ளதா
சேர் நா இன்னக்கி நைட்டுக்கு செகப்பவுலே செஞ்சு பாக்குறேங்க நீங்கள் சொன்ன மாரியே தேங்கா எல்லா போட்டு செஞ்சு
டு ஊற விட்ருங்க
ஒரு பத்து நிம்ஷொ ஊற வச்சா போதுமா?
அது உங்ளுக்கு சாஃப்ட் ஆகுற வரைக் ஊற வக்கெனு நீங்க அது பாருங்க கடைலே கேட்டீங்னா சொல்வாங்க சாஃப்டான அவுலா ஹாடான அவுலான் சொல்லி நீங்களே கேட்டு வாங்கெங்க சாஃப்டுன்னா நி உங்ளுக் அலாசும்போதே உங்ளுக் தெருஞ்சுரு தண்ணி ஊத்தி வாஷ் பன்னைலே உங்களுக் தெருஞ்சுரு கொழந்தைக விரும்பி சாப் புடுவாங்க நீங்க ரெண்டுமே பண்ணிட்டீங்கனா நம்மளுக்கு தெகட்டாது இனிப்பே சாப்புற மாரி இருக்காது காரமாவு சாப்புற மாரி இருக்காது ரெண்டையு சேத்து சாப்ட்டுக்லா
ஓகேங்க நா இன்னக்கி செஞ்சு பாக்குற அந்த மாரி
ம் ட்ரை பண்ணி பாருங்க இது சிம்பிளாவு இருக்கு ரொம்ப நேரமா சமைக்க தேவ இருக்காது மி மீடியமா ஒரு டிப்பன முடிச்சர்லா அவ்ளதா
ஆமா இதுக்கு எதாவ்து க சைட்டிஷு தொட்டுக்க எதாது வேணுமா அதெல்லா வேண்டிய
தாளிச்சி அவலுக் இல்லன்னா நீங்க தேங்கா சட்னி பண்ணுன்னா பண்ணுங்க இல்லனா தேவயில்ல சும்மாவே நல்லாதா இருக்கு நாங்க சும்மாதா சாப்டுவோ
அப்டியா சேர் ஓ ஓகேங்க
ட்ரை பண்ணி பாருங்க நீங்க
ஆமாங் சேரிங்க இன்னிக் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்மிடி இருக்குன்னு நா உங்களுக்கு சொல்றே
ஆ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க எப்டி இருக்குன் நெறைய ஹெல் த்தியானது ஈஸியா பெருசா குக் பண்ணாம இருக்குறதெல்லா கல் நெறைய இருக் கு நம்மதா எதையுமே ஃபாலோ பண்றதில்ல அந்த சிறுதானியங்கள்லா வச்சுட்டு அது வந்து அந்த கம்புமே வந்துட்டு உங்ளுக்கு ரெண்டோ அரச்சிட்டு அத வந்து ஆவில கம்பு புட்டு வெச்சி சாப்புட்லா அப்றோ இந்த குட்டி குட்டி சோளோ இருக்கு இல்லையா
ஆமாங்க
சின்னதா இருக்கும்ல அந்த சோளமுமே வந்துட்டு அ அந்த குரன அத லைட்டா ஒரு மாரி அரச்சிட்டு மிக்ஸிலேயே அரைச்சிட்டு வறுத்து அதுலயுமே புட்டு செய்லாம் வருத்துதா அரைக்கணு வருத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் மாரி அதுவுமே வெடிச்சி வெடிச்சி வரும் அதோட சைஸுக்கு அது விரி்ஞ்சி வரு அ ரொம்ப பெருசா இருக்காது ஓரளவுக்கு வரு அத வந்து நம்ம ஆமா மிக்ஸில அரச் வெச்சிட்டு அத வந்து புட்டு செய்யலா அதுவுமே நல்லா இருக்கு நல்லா ஃபிளேவர் ஸ்மெல்லு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஹெல்தியு கூட ரொம்ப ஒடம்புக்கு நல்லது
செரிங்க ஓகே நான் செஞ்சி பாக்குறே ஏன்னா எனக்கு சமையல் பத்தி ஒன்னு தெரியாது நா இப்பதா சமைக் இருக்கவே கத்துட்டு இருக்க ஒவ்வொன்னா அது யூடியூப் பாத்து தா கத்து கத்துட்டிருக்கே ஆமாங்க ஏன்னா கொழந்தைகலுக்கு குடுக்கணு அப்டிங்கறனால நா ஒவ்வொன்னா பாத்து பாத்துதா பண்ணிட் இருக்கே சோ பெருச சா எனக்கு சமைக்கவு அவ்ளவோ தெரில அதல சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் துல நம்ம சமைச்சா நம்மளே சாப்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்கு
அது என்னமோ கரெக்ட் தாங்க யாராவது பண்ணி குடுத்தாங்கன்னா நல்லா இருக்கு யாராவது சொன்னாங்கன்னா செரி ட்ரை பண்ணுவோ ட்ரை பண்ணிட்டு அது டேட்ஸ் நல்லா இருந்தன்னா அதுவு
ஓகே ஆமாங்க டெய்லி யோசிப்ப சமைகத்துக்கு உள்ள போனாலே என்னடா நம்ம வேற நம்ளுக்கு புடிச்சதா நம்ம செஞ்சி வெச்சிருப்போ ஆனா என்னன்னா அத பாத்தோன்னே நமக்கு சாப்டவே பிடிக்காது என்னடா இப்டி இருக்கு நம்ம சாப் நம்ம செஞ்சி நம்மளே சாப்பட்ற மாரி இருக்கே அப்டின்னெல்லா யோசிச்சிருக்கங்க யாராவது ஒருத்தர் செஞ்சி குடுத்து ஒக்காந்து சாப்டா நல்லாருக்கு
கண்டிப்பா செரி இன்னொரு நாள் நம்ம பேசுவோ வேற ஏதாவது ஒரு வந்து நீங்களே யோசிச்சிட்டு சொல்லுங்க வேற ஏதாது ஒரு டிப் ஓகேங்க ஓகே பாய்